ஹலோ என்ன பண்றீங்க ஹலோ கேக்குதுங்களா ஆஹ் என்ன பண்றீங்க
நானா சும்மாதான் உக்கார்ந்துட்டுருக்கேன் நீங்க
ஆஹ் நானும் சும்மா உக்கார்ந்துட்டுருக்கேன்
அப்டிங்களா இன்னைக்கு எதை பத்தி பேசுறதுக்காக கால் பண்ணிருக்கேன்னா சின்ன வயசுல எல்லாம் ரொம்ப ஹாப்பியா இருந்தோம்ல்லையா ரொம்ப மகிழ்ச்சியா
ஆமா
அதெல்லாம் தெரியும் தானே
ஆ ஆ தெரியு சாப்ட்ருக்கோல நெறைய ம் ம் அம்மா அதெல்லா மறக்க முடியுமா
ம் அதெல்லா அதெல்லா மறக் க்கவே முடியாது இதெல்லா ஒவ்வொருத்தரு வீட்டுல இருந்து ஒன்னு ஒன்னா அரிசி பருப்பு எதோ எட்த்துட்டு வந்துட்டு எல்லா செஞ்சு சாப்ட்டுட்டு அதே ஒரு ஆ சந்தோசமா இருந்துச்சு அதெல்லா மறக்கவே முடியில அப்போ எந்த கவலையுமே இருக்காது ம் நம்ப பாட்டுக்கு நம்ப உண்டு நம்ப வேல உண்டு விளையாட்டா யாஸ் ஒரு அதே ஒரு மகிழ்ச்சியா இருந்தது மறுபடியு அந்த மாதிரி காலங்கட்டலா திரும்பவு கெடைக்குமான்னா கெடைக்காது
வாய்ப்பே இல்ல கெடைக்கவே கெடைக்காது
ம்ம்
என்ன பண்றாங்க தம்பி என்ன பண்ணிட்ருக்கா
தம்பி வர்க்கி சாப்ட்டுட்ருக்கா அதே நம்ம பள்ளிக்கூடத்துக்கு போகும் போதெல்லா அப்பயு நம்பளுக்கு எந்த ஒரு கஷ்டமு தெரியாது
ஆமா அப்பவே நிம்மதியா ஜாலியா இருந்தோ
ஆமா அ போவோ வருவோ சாப்டுவோ இருக்கிறது சாப்டுவோ இந்த மாதிரியெல்லா கூட எதுவுமே இருக்காது எதோ இருக்கா சாப்ட்டுட்டு வயிறு நொம்புச்சுன்னா போது இப்டி இருந்துச்சு பள்ளிக்கூட்த்து லைஃபு நல்லாதா இருந்தது
அப்பவே ஜாலியா இருந்தோ நிம்மதியா எந்த ஒரு கஷ்டமே இல்லாம ஜாலியா இருந்தோ
மறுபடியு அந்த மாதிரியெல்லா கெடைக்குமா அப்டின்னா அதெல்லா கெடைக்காது
ஆமா கண்டிப்பா கெடைக்காது
ஆமா என்ன பண்றது அப்றோ வீட்ல எல்லா என்ன பண்ணிட்ருக்காங்க ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ